ச
ஹலோ
ஆஹ் கேக்குதா
கேக்குது கேக்குது
அது எதா சின்ன தப்பு போல அப்போ
அதுதான்
இப்ப இப்ப இப்போ அப்ப இப்ப பேசுன என்ன பதினஞ்சுன்னு காட்டுமா
தெரியலையே ஆனா இ இது என்ன பண்‌ ப்ரணி
ஆஹ் சும்மாதான் இருக்கேன்
சேரி சரி அஹ் அப்புறமே நம்ம எதாச்சு பாப்போம் வேலைக்கு
உம் சேரி
உஹம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் பாப்போம்
வீட்ல இருந்து வேலை ஏதாவ பாக்கலானா வீட்டுல இருக்க வேலை செய்யறக்கே அரை நாள் போகுதுப்போ
ஆமா லிங்கனம் போய் படிச்சு வேலைக்குல போறது உனக்கு ஒரு கதை சொல்ட்டா
உம் சொல்லு நீ பாத்ததா
இல்ல இல்ல ஆஹ் உடுமலைப்பேட்டையில எ கிளாஸ்ல ஒரு பொண்ணு இருப்பா தெரியுமா
ஆமா
அந்த பொண்ணு வந்துட்டு என் கிளாஸ் பையன் கிட்ட சொல்லியிருக்கா இந்த மாரி வந்துட்டு எங்ககிட்ட வந்துட்டு நாப்பத்தி எட்டு லட்சம் சொத்து இருக்கு அது வந்து நாங்க இனி ரெண்டு வருஷதுத் தில வந்துட்டு எண்பதுக்கு மேல ஆக்க போறோம் அப்படின்னு
எப்படி
எப்டினா அவங்க வந்துட்டு அவங்க அப்பா சொல்லிருக்காராம் நீ வந்துட்டு தனியல்லாம் வே எங்கி வேலைக்குல்லாம் நீ போக வேண்டாம் அவங்க சொல்றதான் கேட்கணும் நா உனக்கு வச்சு தரேன் அவனு படிச்சிட்டு இருக்கான்ல அதுக்கு படியா அவளுக்கு தரேன்னு சொல்லியிருக்காங்களா
அப்படி தனியா வச்சு இவளுக்கு அத பாத்துக்கு தெரியுமா
அதுதான் தெரில இப்ப வந்துட்டு அவ படிச்சத வச்சே அவங்க அப்பா வந்துட்டு இது வச்சிருந்தாருல கட அதுக்கு வந்து பண்ணாலாமா அப்தே மாரி அப்பாவோட நண்பன் வந்து ஒருத்தர் கேட்டிருக்காராமா எனக்கும் பண்ணிதா அது வந்து நல்லா ஓடுச்சுன்னா நான் வந்து உனக்கு காசு தரேன்னு சொல்லிருக்காராமா
உம்
அப்புறம் வந்துட்டு வேற ஏதோ துணி கடைக்கு கேட்டுருக்காங்களாமா
இந்த மாரி பண்ணி தரதுக்கா
ஆஹ் அது போக வந்துட்டு ஏதோ ஒரு இந்த கம்பெனில கால்லாம் பேசி ஆள்லாம் புடிப்போல்ல அந்த மாரி கம்பெனில வந்துட்டுஅவங்க அப் அப்பாக்கு தெரிஞ்சவங்க வந்துட்டு சொல்லி இருவதாயிரவாய்க்கு வேலைக்கு போப் போறலாம்
இருவதாயிரமா
உம்
அவுங்க அப்பாவ வேலைக்கு போக வேண்டாம் போய்து
அதுதான் எனக்கு என்னன்னு புரில அதுதான் எனக்கு புரில அந்த பையன் ஒரு
அது எப்படி ன் அப் சரி இப்ப நாப்பத்தெட்டு எப்படி அம்பதா மாத் துவாங்க
அப்பறம் வந்துட்டு அவங்களுக்கு வந்து எடம் கொஞ்சம் இருக்காமா
அவ்வளவுக்கா காசு அவுங்க கிட்ட
ஆம்மா அவுங்க கொஞ்சம் பணக்காரங்க தான்
உம் உம்
உம்
பரவால்ல இப்டி ஒண்ணு இருக்கா
உம் ஒரு சொல்றக்கு ஆள் இருக்குது நமக்ககென்ன பண்றது உம் அது
அது இருந்தாலும் என்ன கணக்கு அது நாப்பத்தெட்டு என்பதா மாத்துறது அது என்ன கணக்கு
அது என்னன்னு தெர்ல ரெண்டு ரெண்டு வருஷத்துல கஷ்டப்பட்டு அத்தனையு மாத்த போறான் வாங்களாமா
உம் மாத்த முடியும் ரெண்டு வர்ஷத்துல இத்தன வருஷம் உங்க அப்பா சம்பாரிச்சி ட்டு இ்வ்ளதான் வந்திருக்கு ரெண்டே வருஷத்துல மாத்துவாங்களா
ஆஹ் மாத்துட்டாதான் பொய் நான் அந்த பையன் கிட்ட சொன்ன பொய் பேசிட் இருப்பா பொய் பேசிட் இருப்பா நீ உட்காந்து கேட்டு ட்ருக்காத டைம் வேஸ்ட் பண்ணிட்டுருக்காதான்னு சொல்லிட்ட
உம் உம்
உம்உம்
இன்னொரு புள்ள படிச்சிட்டு இருந்தால காசு
ம் அந்த புள்ள படிச்சிட்டு தான் இருக்கு க்றா
காசு அத வச்சு நான் ஒரு இது வெளையாட்டு காட்டுறன் இதெல்லாம் பண்ண வேண்டாம்னு சொல்லு தேவ இல்லாம
உம்
காசு கா காசு வச்சு நான் வெளையாட்டு காட்டுற ஓடிப்பேய் எடுத்துட்டு வா அதெல்லாம் பண்ண வேண்டான் சொல்லு செரி நீ அந்த இது படம் பாத்தல அந்த கத எதாவது சொல்லு
படம் பாத்ததா என்ன படம் பாத்த ஹா இப் இப்ப ரெண்டே ரெண்டு இது தான் பாத்த பறிச்ச ரெண்டே ரெண்டு இதுதான் பாத்த அ மொ மொத்தோ எட்டோ என்னமோ இருக்கு பாக்கணும் நானு அது போட்டுட்டே அப்டி பா வேலல்லாம் பண்ணனா முடிஞ்சிரும்ன்னு நெனைக்கிறேன் ஆனா வந்துட்டு எனக்கு இப்டி பாக்குறப்ப உட்காந்து பாத்தாதான் புடிக்கும்
எனக்கும் அப்டிதான் ஏன்னா இது நம்ம நான் அந்த இதெல்லாம் பாக்கும்போது சும்மா அது ஏதோ நம்ம கண்டுக்கவே மாட்டோம் ஆனா எனக்கு சைட்ல சத்தோம் இருந்துட்டே இருக்கணும் அதுக்காக தான் பாப்பேன் இதெலாம் கவனிச்சாதானே புரியும்
ம் ஆனா அதான் சொல்றேன் வீடு கூட்டுறப்ப கூடி பா அ வீடு கூட்டுறப்ப பாக்க முடியாது பாத்திர கழுவுறப்ப கூடி நான் பா வெளக் வேணா டரை பண்ணுவேன் எப்பவுமே பாத்ரோகழுவுறப்ப இந்த மாரில எத பாப்பேன் எப்டின்னா அங்க பக்கத்துல வெச் சுக்கிடுட்டு காதுக்குலாம் மாட்டிட்டு அப்டியே பாப்
ஆஹ் என்கிட்ட காதுக்கு மாட்டறது இல்ல
ஓ அது பிரச்சன அப்ப சவுண்டு கேட்டா பாக்க முடியாது
ம் ம்பாத்ரோலா கீழ விழுகும் போது சோ இது சோ சத்தமே கேட்கவே கேக்காது
ஆமா ஆமா பரிச்ச வந்து எல்லாருமே பாத்துட்டாங்க நம்மளோட நண்பர்கள் எல்லாமே
அவுங்கல்லாம் எப்டிதான் பாக்குறாங்கன்னு எனக்கு தெரிய மாட்டேக்குது என்னால கொஞ்ச நேரத்துக்குள்ள ஒக்காந்து பாக்க முடியறதுல
உம் ஆனா வந்துட்டு
பரவாயில்லமா நண்பர்கள் கிட்டல இந்த திறமைய எல்லாம் இருக்கு எப்டி சொல்றதுன்னா ய் இந்த ஊர் சுத்துறது பண்றாங்க இதையு பாக்குறாங்க இந்த மாதிரி கொஞ்ச அவுங்க பண்றாங்க நம்மனால எதையுமே ஒழுக்கமா பண்ண முடியு மாட்டிங்குது
ஆனா வந்துட்டு ஒரு ஒன்ர நாள்
ல இங்க
ம்
காந்தி பா பார்க் கிட்ட
ஆமா
அவன் கிட்ட சொன்னே நீ இல்லாம இங்க மைதானமே வந்துட்டு வெளையாட்டு மைதானமே அமைதியா இருக்க மாரி இருக்கு
அஹ் அப்டினு சொன்னியா
த பாக்காம ஒரு மாரி இருக்கு
ஆஹ்
அப்டிலா அவ்ளவுதா இனி ஒரு வாரோ ஸ்கூலுக்கு போனாங்க இனி ரெண்டு நாள் லீவு
ஓ நாளையில இருந்து லீவா நமக்கு எல்லா நாளு லீவ் மாரிதா இருக்கு
இதுவு கொஞ்ச எனக்கு ஜாலியா இருக்க மாரிதா இருக்கு லேட்டா எந்திரிக்கிறோ ஆனா இதுவே வந்துட்டு ஆஹ் அதுதா பழகிருச்சுன்னா ஒண்ணு பண்ண முடியாது
உம்
கொஞ்சோ அப்டி வேலைக்கு போறதுக்கு ஏதா பாத்தாதா முடியு
அதுதா நீ பாரு
எங்க அம்மா இன்னைக்கி பஸ்ல ஒரு அக்கா காமுச்சு குடுத்துது நாங்க பஸ்ல வந்தோமா அப்போ அந்த அக்கா வந்துட்டு படிச்சிருக்காங்க சா ஒரு டிகிரி என்னமோ படிச்சிருக்காங்க அவங்க வந்து ட்டு எங்க ந்த ஓ இது இந்த கலரு நகாப்பழ கலர் இருக்குல்ல அந்த கலர் யூனிஃபார்ம் போட் இருந்தாங்க நக கடயமா மாச வந்து ட்டு அறுபத்தி எட்டு சம்பளம் வாங்குறாங்களாம்
ஐயோ பாரன்
உமா அந்த அக்காக்கு வந்துட்டு இன்னொரு கடைல வேலைக்கு கூப்ட்டுட்டு இருக்காங்களாமா அங்க வந்து எழுவது வத்தி அஞ்சு தரன் சொன்னாங்களாமா அங்க போன் ங்களாமா அங்க போயிட்டு அதுக்கப்புறம் இவங்க வந்து திரும்பி நீங்க வரணும் இங்க வந்து வேல செய்யி நீங்க வந்து நல்லா இதெல்லா பண்ணி வியாபாரம் பண்ணி குடுக்குற அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருக்காங்க கூப்பிட்டனால வந்துட்டாங்களாம நான் திரும்ப அங்க போயிருவேன் எழுவத்தஞ்சு சொன்னாங்கல்ல நா அங்கயே வேலைக்கு போயிடுவேன் அப்டின்னு சொல்லி சொன்னாங்களாமா இன்னிக்கு அவங்களுக்கு காமிச்சு கொடுத்தீங்கம்மா
நான் என்னங்கிற படிக்கிறவங்கள எதுக்கு
படிச்ச வேலைக்கே போணும் போணுட்டு இருந்தீன்னா இப்படியே இருக்க வேண்டியதுதான் பாரு இவங்க எல்லாம் நம்ம சாதாரண வேலைக்கு போறாங்க அதுக்கப்புறம் எவ்வளோ சம்பாதிக்கிறாங்கன்னு
அதுக்குன்னு படிச்சுட்டு எப்படி இந்த மாரி வேலைக்
நா சொன்னேனா படிச்ச ஆசைக்காக வாச்சு கொஞ்ச நாள் நான் வேலைக்கு போவேன் கொஞ்ச நாள் அது எவ்ளோ கம்மி சம்பளமாக இருந்தாலு எனக்கு பரவால்ல நான் படிச்சதுக்காக நான் வேல செஞ்சிருக்கேன் அப்படிங்கற நிம்மதியாச்சும் எனக்கு இருக்கும் அதுக்க அப்புறமா நான் வேல என்ன வேல மாறி போனாலும் எனக்கு பிரச்சன இல்ல படிச்சதுக்காக நான் கொஞ்ச நாள் வேல செய்யணும்
உம் இதுதான் இதான் வறதேவாக்கும் யாராச்சும் பாத்தோனாப்ப எதுக்கு நம்ம படிச்சோனே தெரியாது பொண்ணு நம்ம உம் எனக்கு வேல செய்ற குடுத்தால அந்த பொண்ணும் நம்ம ஸ்கூல்ல ஒரு பொண்ணு நெறைய மேக்கப் போட்டு வருவால்ல நெறைய பேய் மாதிரி
ஆமா
உம் அந்த பொண்ணு வந்துட்டு நல்ல நண்பர்கள் அந்த பொண்ணு நேத்து பேசும்போது அந்த பொண்ண பத்தி சொல்லிச்சு அந்த பொண்ணு வந்துட்டு இப்ப அந்த ஆ நம்ம ஃபிரண்ட் காந்தி பார்க்ல ஒரு இது இருக் கில்ல கட்டடோ அங்க வந்துட்டு ஏதோ ஒரு இதுல வந்து வேலைக்கு போகுதாம அந்த பொண்ணு அது போயி வண்டி ஆஹ் புதுசா ஃபோனு எல்லாமே வாங்கிருச்சாம
எவ்ளவு சம்பளமாமா படிக்காமியா
ஆஹ் அந்த பொண்ணு படி க்கவே இல்ல அந்த பொண்ணு காலேஜல்லா போ ச்சு ஆனா வந்துட்டு பாதியில பாதியில வந்துருச்சு ஒன்னு ஃபுல்லா முடிச்சல்லா இல்ல ஸ்கூலுக்கு மட்டுந்தா படிச்சிருக்கு உம் ம்
என்ன பண்ண போறோமோ நம்ம
உம்
எங்க அம்மா வந்து சொல்லுச்சு இந்த மாரி கடையில வேலை கேட்டுச்சுல்ல அப்போ வந்துட்டு நம்ம இந்த க எனக்கு இதே வேலதா வேணு அப்டின்னு நம்ம கேக்குறதுனாலதா அவங்க இது பண்ண மாட்டேங்கிறாங்க கவனிக்க மாட்டிங்கிறாங்க இதே நம்ம எதுவு சொல்லாம வேல அப்டினு போய் நின்னோன்னா அவங்க வேற ஏதாச்சு வேல இந்த மாரி இதுக்கெல்லா போடுறாங்கல்ல அதுக்கெல்லா வேலைக்கு எடு த்துருவாங்க அதுக்கப்புறமா அப்டி இப்டி மாத்தி குடுப்பாங்க வேல நம்ம எடுத்தோனே இது வேணுன்னு கே ட்டதுனாலதா அவங்க அவங்க கவனிக்க மாட்டிங்கிறாங்க அப்டின்னு
அது போடுற போறது பெருசு இல்ல யாராச்சு பாத்தா நம்மளுக்கே சங்கட்டமா இருக்கும்ல்ல நம்ம கூட படிச்சவங்க யாராச்சு பாத்தாலே
நா அதுதா நானும் அதுதா நானும் நெனைச்சே இப்ப என்ன இப்ப நம்ம நா இப்ப இந்த ட்ரெஸு போட்ருக்கே அப்டின்னா அவங்களு அதே எ என்ன விட படிக் க்காதவங்களு அதே இது போட்டுதா வேல செஞ்சுட்ருப்பாங்க
உம்
அப்போ யாராச்சு யா தெரிஞ்சவங்கன்ட்டு இல்ல எப்டி யா யார் என்னன் நெனைச்சாலு இதாதா இருக்கு நம்ம போய் நின்னாலே சாதாரணமாவே யாராச்சு கேப்பாங்க ஏம்மா படிக்கிலையா இங்க வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கேன்னு கேட்டாங்கன்னா என்ன சொல்ல முடியு
அதுதா வேண்டா வேண்டா பாப்போ நம்ம
உம்
உம் என்னன்னு பாத்து போலாம் சேரி நான் வக்கிறேன் ரொம்ப நேரம் ஆச்சு வேலயில இருக்கு
ஆஹ் செரி செரி